ஹலோ
அலோ
அ ஹலோ சொல்லுங்க சார்
கேக்குதுங்ளா நா பேசற்து உங்ளுக்கு
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
அ கொஞ்சோ வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குங்ளே மைக் கொஞ்சோ கிட்ட வைக்க முடியுங்ளா
ஆ ஆ ஆ ஓகே இப்ப கேக்குதுங்ளா
இல்லையே சுத்தமா எனக் கேக்கல ஆக்சுவலா
சுத்தமா கேக்கலயா
சுத்தமா கேக்குனா கேக்குது பட் ஆனா வந்து நா பேசுற அளவுக்கு இல்ல
அது பெட் நேம் என்னா
ம்
ஹலோ இப்ப கேக்குதாண்ணா
கேக்குதுங்க கொஞ்சோ ரொம்பலோவா இருக்கு முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி நா செரி ஓகே நம்ப தலைப்புக்குள்ள போகலாங்களா
ஆ
அ இப்ப நல்லா கேக்குது ஆ இப்ப நல்லா கேக்குதுங்க ஆ இப்ப நல்லா கேக்குதுங்க நம்போ தலைப்புக்குள்ள நேரா போயிலாங்களா
அ போலாண்ணா
நானு என்ன சொல்ல விரும்பறன்னா இன்னைக்கு தலைப்பு இந்த தேர்வரு ள்ள படும்ஸ் சிரமங்கள் பத்தி பேசுற அதாவது ஆ அரசு பணி தேர்வர்கள் காங்க இல்லைங்ளா அந்த என்ன சொல்றது ஆஸ்பரண்ட் அ அந்த அவங்கள பத்தின ஒரு ஆம் என்ன சொல்றது அவங்க படும் சிரமங்கள் பத்தி ஹலோ கேக்குதுங்ளா
ஆ ஆ கேக்குதுண இப்ப நவுல லைட்டா பிரேக் ஆயிச்சிணே
ஆ இல்ல அதெல்லா ஒன்னு இல்ல செரி பேசலாக கண்டினியூ பேஸ்
ஆ பேசலாண்ணா பேசலாண்ணா
ஓகே ஆம் அஸ் ஆக்சுவலா நானு ஒரு காலத்த வந்து இந்த எக்ஸாம்லா எழுதுனேங்க
அ ஓகேணே
எனக்கு அந்த சிரமங்கள்லா நெறைய இருந்தது பட் நா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதுனே ஆக்சுவலா வேற ஒரு பிரைவேட் ஜாப் போயிட்டு இருந்தே ஆ போயிட்டே நா வந்து இந்த இதுல்லா நா அப்ப எனக்கு எந்த மாதிரியான சிரமங்கள அப்டின்னா நா ஆக்சுவலா வந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டர் எங்கயு போகல நானே வந்து ஆபிஸ் போயிட்டு வந்து ஆமா பண்ணே ஆக்சுவலா வந்து ரெண்டு ஒரு எக் ஸாம்ல கிராக் பண்ண ஆக்சுவலா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லா கூட வந்தது எனக்கு என் டீர்ட் கால்லா கூட அந்தளவுக்கு நா வந்து போயிருந்தே என்ன அப்டின்னா நம்ம வந்து இந்த பொறுமையா நம்மள வந்து பிரிப்பேர் பண்ண வுட மாட்டாங்க அதாவது நம்ப ஒரு எக்ஸாம் பிரிப்பேர் பண்றோ அப்டின்னா சமூத்துத்துல இருக்கிற பிரச்சனைகள் வந்து அ கல்யாணம் பண்ணனு அதுக்கு அடுத்தது வந்துட்டு அ என்னது குடும்பத்த ஒரு குடும்பத்த உருவாக்கணு அப்டின்ற மாரி வீட்ட பாக்கணு அந்த சப்போஸ்சு வந்து வயது முதிர்ந் த வுன்னே அவங்கள பார்க்கணு தன்னுடைய சேவைகளையு தேவைகளும் பூர்த்தி செஞ்சுக்கணும் அதாவது ஏதாவது ஒரு வாங்கணும் போனம் வாங்கணம்னா தன்னோடைய தேவைகளும் பூர்த்தி செஞ்சிகனு வருமானம் இல்லாம இருக்கு சில நேரங்கங்கள்ள இந்த மாரியான ஏகப்பட்ட இடர்பாடுகள்லா அவுங்களுக்கு இருக்குது நீங்க என்ன மாரிலா ஆ பேஸ் பண்ணிருக்கீங்க
அதேதான பேஸ் பண்ற அதா அதெல்லா பேஸ் பண்றதுக்கு இப்ப பேஸ் பண்ணிட்டு வுட்டே ஏன்னா இப்ப எனக்கு வந்து வய வயது வந்து இப்ப முப்பது கிட்ட ஆயிடுச்சு முப்மதாகப் போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல அதனால நா வந்து மூணு நா நாலு வருஷமா படிச்சுட்டு இருக்கணே நாலு வருஷமா படிச் சுட்டு இருக்கே என்னன்னா நானும் தனியார் கம்பெனிலதா வேலைக்கு போயிட்டு இருந்தே
ம்
அங்க என்னனா அங்க உள்ள சூழ்நிலைகள் அங்க உள்ள இடங்கள் அதுவு இல்லாம முக்கியமான பிரச்சன என்னனா சம்பள பிரச்சன நம்புளுக்கு இப்ப வ வயசு இவ்ளோ ஆயிடுச்சு நம்பளுக்கு இர்வ தெஞ்சுக்கிட்ட ஆய்ச்சி இன்னு மூவசயி இப்ப எப்டி சொல்றது இப்டி நா வந்து இன்ஜினியரிங் தா முடிச்சு வுட்ட
நீங்க பொதுப்படியா பேசுங்க அதாவது உங்கள பத்தி பேசாதிங் ஆ நீங்க அதிகமா உங்கள பத்தி பேசற்து வந்து எப்டினா தவறுதலா போகு சோ நீங்க மொ உங்கள பத்தி பேசாம மையப்படுத்தி பேச உங்கள மையப்படுத்தி பேசாம காரணிகள மையப்படுத்தி ஆ கரெட்டு ஆ பொதுப்படியா பேசுங்க
சரி ஓகேண்ணா ஓகேண்ணா அதான இப்ப நார்மலா என்னனா இப்ப இப்ப நா படிச்சிட்ருக்கே எ கூட நல்ல பசங்க இன்னு நல்லா சுத்தி நறைய பசங்க படிச்சுட்ருக்காங்க எல்லாருமே அ பொதுவா சந்திக்கிற பிரச்சனன் பாத்தீங்கன்னா இந்த த பண சம்பந்தப்பட்ட பி பிரச்சனை ஏனா இப்ப படிச்சுட்ருக்கோ நாங்க இப்ப படிச் சுட்ருகோனா இப்ப எங்களுக்கு வந்து ஒ இன்ஸ் வந்து இன்ஷுட் போக முடிக்கல ஏனா அதுக்கான பணமு எங்களால கொடுக்க முடியல வீட்டுலயு எங்களால கேக்க முடியல இவ்ளோ வயதானது நா மட்டுல பொதுவா நாங்க எல்லாருமே இவ்ளோ வயசானதுனால வீட்லயுக் கேக்க முடியல நாங்களாதா அப்டி இபடி மேனேஜு பண்ணிகிட்டருக்கோ அதனால இன்ஷுட் பக்க போனா நாங்க ஓனா படிச்சுட்ருக்கோ இதுல என்னனா இப்ப இந்த போட்டித் தேர்வு எப்டினா நம்ம வந்து கொஞ்ச இந்த டெஸ்ட்டுன்னுவாங்க டேஸ்சேபிஸ் போட்ணுன் சொல்லுவாங்க அது போட்ட தா கொஞ்சோ நல்ல அது ஈஸியாக அதுக்கு பாஸ் பண்ணறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்ச அதிகோ
அதாவது நீங்க என்ன சொல்றீங்னா அந்த பயிற்சிக்கு பயிற்சினா வந்து சாதாரண படிக்காம அப்பப்ப வந்து டெஸ்ட் எடுத்து பாக்கணு ன்ற மாரி சொல்றீங்க அப்பிடித்தான சொல்லவறீங்க சுய தேர்வு பண்ணி சுயத் து சுய பரிசோதனை சொல்வாங்களா அதமேதி சுய பரிசோதனை பண்ணி பாத்துக்கணு அப்டிங்க
அதே தாண அதே தாண ஏனா எப்படி கடைசில எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதுக்கு முன்னோட்டமா நம்ம அது போல பத்து தடவ எழுதி பதிச்சு பண்ணாதா நம்ளுக்கு அப்ப வந்து அந்த நேரத் த மேலாண்மை பண்றதுக்கான நம்புளுக்கு இது அந்த ஸ்கில் கெடைக்கும் அத் துல்லாம நம்ம இப் அப்ப பதட்டப்பட மாட்டோ இப்ப பஸ்ட் டைம் போய் டக்குன்னு அங் இப்ப இங்க நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோ நம்மள எதுமே அத பத்தி சோதன பண்ணாம நம்புளுக்கு என்ன தெரியுன் நம்ம சோதன பண்ணாம எடுத்த உன்னே போய் நீங்க தேர்வு தா எழுத னுன்னா நம்ம டக்னு அங்க பதட்டமாய்டோ புது என்விராய்மெண்ட் போல சூழ்நில சுட் சுட்டு சூழலொட போய் உக்காந்து போலவே நம்புளுக்கு தோணு நம்ம முன்னாடியே அந்த டெஸ்ட்டு வைஸ் போல போட்டு பழகி அதுல நம்ம எழுதுனொனா அந்த பயம் போயிடு பதற்ற இருக்காது நா நான் ஏற்கனவே நா பத் ஒரு தடவ ஃபேஸ் பண்ண விஷயந்தா அது இது பதினொன்னாவது டைம் அவ்ளோதா அந் அந்த இதோட முடிஞ்சிடு
ஆமா
இப்டி பண்லன் வைங்கள அது வந்து கொஞ்சொ மொ மொத டைம் போய் நம்ம அப்டியே எங்கேயோ மாட்டிகிட்ட போல ஃபீல் ஆகு அதனாலயே நா நல்லா படிச்ச பசங்க டெஸ் த்து போடாம அதனாலயே வந்து தோல்வி அடஞ்சவங்க இர்காங்க அதுல இன்னொரு விஷ்யோ என்னனா டெஸ்டு போட்டாதா நம்ம படிச்சுட்டோ நம்ம சோதன பண்ணாதா நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோ எங்க தப் ப்பு பண்றோ அந்த ஒரு டாபிக் வந்து எடுத்தொனா நம்ம எங்க தப்பு பண்றொ நம்ளால கண்டுபுடிக்க முடியு அப்டி இல்லனா எல்லா எனகு தெ தெரியு நா போய் உக்காந்துருவே அவனா அங்க வந்து அவுங்க கேப்பது இப்ப வந்து போட்டித்தேர்வுகள்வ கேக்கற கேள்விகெல்லா ரொம்ப செ வெ அதாது நேரடியா அந்த கேள்வி கேக்க மாட்றாங்க கொஞ்சொ ட்விஸ்ட் வெச்சுதா கேக்குறாங்க அவுங்க அந்த எடத்துல அதுக்கு நம்ம முன்னோ முன்னாடியே நம்ம அதுக்கு தயாவாக இருந்தாதா எதா இருந்தாலு பண்ண முடி யு அதுதான அது பிட்டே அப்டி என்ன சொல்ல வந்தனா டெஸ்டு போட்னுனா அது எல்லா இன்ஸ்டுட்ல்யு கொஞ்ச காசு அதிகமா கேக்கறாங்க இப்ப ஒரு ஐந்தாயிரோ பத்தாய்ருவா இப்டி கேட்டுட்டுருக்காங்க
ஆமா ஆக்சுவலா இப்ப நாங்க படிச்ச காலத்துல எப்டி இருந்துது அப்டின்னா அ ம் ஆ அகம ஆமா டெஸ்டுல்லா எழுதுவாங்கதா ஆக்சுவலா நா எனக்கு எப்டி இன்ரெஸ்ட் வந்தத்னா அப்டினா வந்து பசங்க நா சொல்லி குடுத்த அதாவ்து அவ்ங்க டவுட்லா கேக்கறப்ப இதுல எங்கெங்கெல்லா பாக் கலா எங்கெங்கலா கேக்கலாம்னு சொல்ட்டு கேக்குறப்போ எனக் ஒரு ஈடுபாடு ஏ நம்ளு பண்ணக்கூடாது அப்டி சொல்டு ஏனா பெருசா ஒன்னு காஸ்லா கெடயாது இல்லயா ஏ நம்மளு பண்ணக்கூடாது அப்டின்ற ஒரு இ இதுவுல வந்து ட்டு நா அத ஆக்சுவலா எழுதுன நானு அதே மாரி இன்னா பண்ணுவே நெறய ஓன் டெஸ்ட்லா எப்டி எடு இப்ப நா வந்து இதுவுல எடுப்பே கம்ப்யூட்ல எடுத்துக்குவே நானு அ பேனா பேப்பர்லா எல்லாமே வந்து வீட்லியே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி எடுத்துப்ப கம்ப்யூட்டர் வந்து க கம்பல்சரி யூஸ் பண்ணு ஒரு டி என் பி எஸ் சியோ ஒரு பொது எந்த தேர்வுன்றத் கிடயாது பொதுவா எந்த தேர்வு போட்டி தேர்வு வந்து பயன்படுத்தினா அவுங்க வந்து க கம்ப்யூட்டர் கண்டிப்பா கம்பல்சரி யூஸ் பண்ணியாவ்னு ஏனா அது ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு இப்ப எதன்னா ஈஸியா ஒரு டெஸ்ட் எடுக்கலா ஒரு கொஸ்ஷின் பேப்பர் டவுன்லோட் பண்லா ஒரு அதுலயே வந்து ரேடியோ மாரி போட்டுக்கிட்டு நீங்க கேக்கலா இப்ப நறய வசதி வந்துடுச்சு அ மின்னமாரில்லா வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோ அப்டி இன்னு ஒண்ணு என்னன்னா நீங்க டெஸ்ட்டு எழுதுத்தொரு பக்கோ இருந்தாலு வந்துட்டு அ போட்டி தேர்வு அப்டின்னா வந்து போட்டியா நினைக்க கூடாது சக ஜனங்கள கூட இருக்கவங்கள வந்து அ போட்டியாவே நெனைக்க கூடாது என்னன்னா கலந்துரையாடல் நறிய டிஸ்கஸ் பண்ண நறிய டிஸ்கஸ் பண்ண என்னன்னா நமக்கு தெரியாத விஷ்யங்கள் அவுங்க சொல்லலா அவ்ங்ளுக்கு தெரியாத விஷ்யங்க நம்ம சொல்லலா ஒரு அலைன்ல போவோ அத நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அப்டின்னா ஒரு ஒரு ஒரு டேரக்ஷன் நோக்கி அது போயிட்டுருக்கோ சோ போட்டி தேர்வு அவுரு நமக்கு போட்டியாளர் தா பட் ஏனா வந்து பிப்ரேஷனுக்கு வந்து அது வந்து போட்டி கிடயாது அப்டின்ற மாரி நெனைக்கிற கலந்துரையாடனு நறிய கலந்துரையாடல் பண்
ஆமா உண்மதா கண்டிப்பா பேசி அதே ஆக்சுவலா இங்க உள்ள ஆசிரியர்கள்லா அதா சொல்றாங்க எங்ளுக்கு ச சொல்றவங்க இப்ப எல்லா அதா சொல்றாங்க நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்க நாலேஜ் ஷேர் பண்றீங்களோ அந்தளவுக்கு நீங்க அந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் ஆவீங்க இ இப்ப நா நாலு பேருக்கு ஒரு சப்ஜெட்டு அந்அந்த சப்ஜெக்ட் சொல்றனா நா நாலு டைம் படிச்சதுக்கு சமோ அது எப்பமே எ எ மைண்ட விட்டு போகாது எப்ப கேட்டாலு அதுக் நா பதிலு கரெக்டா சொல்லுவே அதே போல அவுங்ககிட்டயு கேட்டு தெ அவுங்க அதா சொல்றாங்க டிஸ்கஸ் பண்ணி படிங்க கலந்துரைகள் பண்ணுங்க நீங்க மட்டு படிச்சுக்கிட்டு நீங்களே அப்டியே போய்ட்ருந்தீங்கன்னா அது நல்ல அது வந்து வெற்றிக்கு வழி வகுக்காது நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க என்ன என்ன இப்ப இப்ப வந்து என்ன இப்ப ஒரு டாபிக் எடுத்தீங்கின்னா அதுல எப்பிடி டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதிட்டு என்ன தப்பு பண்ணு நீங்க நீங்க ஒரு தப்பு பண்ட்ருப்பீங்க அவுங்க இன்னோர் தப்பு பண்ட்ருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷியோ அவுங்களுக்கு தெரியாம இருக்கலா அதே போல அவுங்களுக்கு தெரிஞ்ச விஷ்யோ உங்களுக் தெரியாம இருக்கலா மாத்தி மாத்தி ஒரு நாலேஜ் ஷேர் அ ஷேர் பண்ணிக்க நாலேஜ் சேர் பண்ணிக்கிலா நீங்க இது போல படிச்சு அவுங்க எப் எப்டி சொல்றது இப் இப்ப நாலு பேர் டிஸ்கஸ் பண்றனா நாலு பேரும் கிளியர் பண்றதுல நான் கேள்விப்பட்டட்டுருக்கேன் அந்த தேர்வுல கடைசியா நாலு பேருமே முடிச்சு வேலை வாங்கி போஸ்டிங் வாங்கிட்டு போனவலாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஆ வந்து டிஸ்கஸ் பண்றதுனால வந்து ஆக்சுவலா நம்ம நம்ம பெஸ்ட் கம்பானியன் வேணும் நம்ம எப்படி சொல்றது நல்ல ஒரு கூட்டாளி வேணும் இந்த படிக்கிறது நம்ம நாலேஜுக்கு ஏற்ற ஈக்குவலா இருக்கணும் ஆமா அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ப அந்த குரூப் டிஸ்கஷனே போட முடியும்
உண்மை தான் அதாவது எந்த அளவுக்கு நம்ம படிப்புல ஆர்வமா இருக்கமோ அதே அளவு அவங்கள்டயே இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாவோ அதான் விளையாட்டு மோ இல்ல வந்து டிஸ்டக்ட் பண்ற போலியோ இருந்தாங்கான நம்மளுக்கும் கெட்டு போய்டும் படிப்பு அவங்க கூட இந்த நானும் கெட்டு போனேன் அப்படி அந்த நிலைமைக்கு ஆயிடக்கூடாது
ஆமா ஆமா ஆமா
உங்க
இன்னொன்னு சில பேர்லாம் வந்து வெறித்தனமா படிப்பாங்க அதாவது எப்படின்னா எதுக்கு மே போக மாட்டாங்க வெளியே போக மாட்டாங்க உள்ளவே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்நேரமும் வெளியே வர மாட்டாங்க பட் அவங்கலெல்லாம் வந்து சக்சஸ் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அப்பப்ப நீங்க ரிலீஸ் பண்ணா தான் அடுத்த வந்து நீங்க வந்து மாரில வந்து அழகா அ நிலைப்படுத்த முடியும் ஏதாச்சும் ஒண்ணு படிக்கிறீங்கன்னா அதை நிலைநிறுத்த முடியும் நீங்க படிப்பு படிப்பு படிப்பே படிச்சட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது என்ன அதுக்கு எதிர்ப்பு ஆக்சுவலா நான் படங்களும் போவேன் அப்புறம் மட்டும் வந்து எல்லா எல்லாருடயும் பேசுவேன் நமக்கான டைத்தையும் நான் எது எடுத்து எடுத்து படிக்க வேண்டிய நேரத்தில படிப்பேன் ஆனா என்னன்னா நைட் ரொம்ப படிப்பேன் விடிய விடிய
ஓகே ஓகே ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா
நீங்க
பார்க்க கூடாது ஏன்னா இல்ல நைட் அதிகமா கண்ணு முழிக்க மாட்டேன் காலைல எழுந்திருச்சு படுச்சிருவேன் நானு ஏன்னா நைட்டு அது அப்படி நைட்ல படுத்து படுத்துருவேன் நைட்டு மணி போல படுத்துருவேன் காலைல எழுந்து படிப்பேன் ஆறு மணி அஞ்சு முப்பது து ஆறு மணி அதுபோல எழுந்து அந்த
ஓகே ம் நன்றி நன்றி காலம் முடிஞ்சிடுச்சு அ நாம அடுத்த ஒரு காலுல மீட் பண்ணலாம் செரிங்களா ஓகேங்க ரொம்ப நன்றிங்க
ஆ நன்றிண்ணா